மேட நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்டாச்சா
நா இனிமேதா சிஸ்டர் சாப்புட்ணு இன்னைக்கு சண்டேன்றனால கொஞ்ச லேட்டா தா எல்லாரு எழுந்து பிரேக் ஃபாஸ்டே சாப் டோ சோ லன்ச்சு ப்ரிப்பேர்தா பண்ணிட்டு இருக்கே கொஞ்ச கேப் கெடைச்சிது அதனால்தா உங்களுக்கு கால் பண்ணே நீங்க லஞ்ச் எல்லா முடிச்சாச்சா என்ன சமச்சீங்க
லன்ச் முடிச்சு சாப்ட்டாச்சு சிஸ்டர் இப்பதா மட்டன் மட்டன் கொழம்பு எஃகு
ம் ம் பாயில்ட் எக்கா
ஆ ஆமா சிஸ்டர் ஆ ஆமா சிஸ்டர் பாயில்டு எக்கு தா அங்கே அங்கே என்னது ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் பசங்க சாப்டுட்டு தான் வ்ளாடிட்டு இருக்காங்க கொஞ்சோ அந்த சைடு வ்ளாடிட்டு இருக்காங்க சேரி ஓக்கே ஒரு கால் யார்ட்டயு பேசிர்லா அப்டினுதா போன் பண்ணே
ம் ஹூம் ஆமா சிஸ்டர் எங்க பிள்ளங்கெல்லா சாப்ட்டு ஃப்ரீயானாதா நம்மள்க்கு டைம் கெடைக்கும் நீங்க சாப் சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் சாப்டுட்டு அவுங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இப்ப தா வ்ளாடிட்ருக்காங்க சரி ஓக்கே ஒரு ஃபோன் பேசிர்லா பத்து நிமிஷ தா நம பேசிர்லா அப்டின் தா ஃபோன் பண்ணே ரெண்டு ரெண்டு மா ரெண்டுமே பொன்னு ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது உங்களுக்
ஆ ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர்
பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டே
அ பாப்பா பெரிய பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சின்ன பாப்பா ரெண்ட்ர வயசு இப்பதா ஆகுது
சேரி சேரி ம் அதால கொஞ்சொ கொழந்த இருக்குறதுனால வேல இரு க்குன்னு நெனைக்குறே வீட்ல
ஆமா மாறி மாறி எதாது ஒரு வேல க்ளீன் பண்ணி ஆ என்ன சொல்றது என்னதா க்ளீன் பண்ணி வச்சாலு திரும்ப திரும்ப அத எடுத்து போட்டு கலச்சி விட்டு திரும்ப மறுபடி நம்ம அடக்கி அடு வச்சு வச்சு எல்லா ஒ ஒன்னு போல அடுக்கி வைக்கிற மாரிதா இருக்கு ரெஸ்ட்டுங்குறது இருக்க மாட்டேங்குது ம் உங்க பச ங்க என்ன படிக்கிறாங்க சிஸ்டர்
எனக்கு ஒரு பையன்தா நாலு வயசு தோ இப்பதா சாப்ட்டா விளையாடிட்டு இருக்கா அவ ப்ளே ஸ்கூல் பெய்க்கிட்ருக்கா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் எல் கே ஜி யா
இல்ல இல்ல ப்ளே ஸ்கூல்தா போறா எல் கே ஜி வந்து அடுத்த வருஷந்தா சேப்போ ஆ சோ அதனாலதா ம் எனக்கொரு பையன்தா ம் ம்
நீங்க வேற எது ஒர்க் பண்றீங்களா
நா வோர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு சில இது பண்ணிட்டுருக்கே பட் இருந்தாலு அது கொழந்தைய வச்சிட்டு அத பண்ண முடிய மாட்டேங்குது அ கம்ப்ளீட்டா ஸ்கூலுக்குப் போய் அவ அவ வேலைய அவனே
பசங்க பசங்க விஷ் ம் பசங்க வீட்ல இருந்தா நம்லால ஒர்க் பண்ண முடியாது சிஸ்டர் கொஞ்சொ செரமந்தா அவங்க ஸ்கூல் போனாதா கொஞ்ச நமக்கு ஃப்ரீயாகு அந்த டைம்தா நம்ம எதுவு நமக்கான ஒர்க்க பாக்க முடியு
கரெக்ட்டு சிஸ்டர் கரெக்ட்டு இப்ப அப்டிதா இருக்கு சோ அதா கொஞ் சொ இண்டிவிஜுவலா அவனோட வேலைகள அவனே பண்ண விட்டுட்ருக்கே இப்ப ஒரு கொஞ்ச நாளா
ஓகே ஓகே ஓகே ச பிராக்டிஸ் குடுக்குறது நல்லதா இப்பவே கொஞ்சொ பண்ணாதா நாளைக்கு நமக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக் சோ அவங்களு நம்மள எதிர்பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க எதுக்குமே
ஆமா ஆமா இப்பெல்லா இப்பல்லாமே தண்ணிலா வேணுணா அவனே போய்ட்டு ஃப்ளாஸ்க்கு டம்ளர்லா எடு த்துட்டு வந்து எங்கிட்ட குடுக்குறா எதனா கீழ விழுந்துட் டனா எடுத்து அவனே குடுக்குறா முன்ன இந்த பிஹேவியர்லா கெடையாது ஸ்கூலுக்கு போன அப்றம் நெறைய சேஞ்சஸ் வந்துருக்கு அங்க எல்லாமே சொல்லி குடுக்குறாங்க போல
ம் இல்ல அது பசங்களுக் க்கு வந்து நம்ம சொல்றத விட ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி குடுக்குறதுதா அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ்ல மைண்ட்ல நிக்கு அவுங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து அவங்களுக்கு இப்பதாத மைண்ட்ல நிக்கு வீட்ல வந்து என்னதா சேட்ட பண்ணாலு ஸ்கூல்ல வந்து மேம் சொல்லும் போது அமைதியாதா இருப்பாங்க
வீட்ல என்னனா அம்மா தானே அப்பா தானே அதனால அவங்க வந்து நம்மள அந்தளவுக் கு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கண்டிச்சாலுமே எப்டி சொல்றது அது அவங்க மைண்ட் செட் ஆயிடு அம்மா அப்பா தானே ஆனா டீச்சர்ஸ்ன்றப்ப அவங்க வேற ஒரு ஆட்கள் தப்பு பண்ணா கண்டிப்பாங்க அவங்க சொல்றத நம்ம கேக்கணுன்றதெல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகு ஸ்கூல் போனதுக்கு அப்புறமே நெறையா அவங்கிட்ட மாற்றொ நா பாக்குறே எதனா மிஸ்சா இருந்துதுன்னா கூட அதெல்லா எடுத்து ஒரு எடத்துல சீக்வன்ஸா வைக்கிறா
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்னது உண்ம எ பொண்ணு வந்து இப்ப நா சத்தம் போடுறே அவள அடி க்கிறே அப்டின்னா எனக்கு வந்து மனசு கேக்காது ஒரு டூ மினிட்ஸில் திரும்ப அவகிட்ட போய் வலிக்குதா சேட்ட பண்ணாதானு சொலறேன்ல அப்ற ஏ பண்ற அப்டின்னு சொல்லி அதனால என்ன பண்ணுவா நா திரும்பி சத்தம் போட் டனாலே எது இது பண்ணவே மாட்டே என்னதா இருந்தா நம்ம மம்மி வந்து நம்மள கொஞ்சுவாங்க நம்மள அடிச்சாலு திரும்ப வந்து கொஞ்சிருவாங்க அப் டிங்குற ஒரு மைண்ட் அந்த இதுக்கு வந்துட்டா அதனால நம்ம சொன்னா கேக்குறதுல ஸ்கூல்ல வந்து மேம் சத்தோ ஒரு ஒரு ஃபோன் பண்ணிருவேன்தா சொல்லுவே சேட்ட பண்ற இரு மேம்க்கு ஒர் ஃபோன் போறன்னு சொல்லே இல்லல்ல வேண்டா வேண்டா மேம்க்கே வேண்டா
எ பையனு உந்து சாட்டடே சண்டேஸ் லீவ் இல்ல ஸ்கூலு அன்னால சேட்ட எதுன்னா அப்ப நனா ஸ்கூலு களம்ப்றியா அமைய்தியா இருக்கியான்னா அமைய்தியா இருந்துருவா அழுதுட்டே இருந்தீன்னா ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட்ருவே ரெண்டு நாள் லீவ் கூட உனக்கு இருக்காத இன்னுதா அமைதியா இருந்துருவா முன்னல்லா எனக்கே ரொம்ப ஆச்சரியம் முன்னல்லா பேர்க்கு டா திரும்பி பாக்க மாட்டா அது கீழ விழுந்தா அவன் பாட்டுக்கு போயிடுவா இப்பல்லா தண்ணி கீழ ஊத்திட்டா கூட மே ஒரு துணி எடுத்துட்டு வந்து அது மேல போட்றா
ம்ம்
அந்த மாதிரில்லா பண்றா அதனால எனக்கு ஜுனு இந்த ஒன் இயர் ஆவ் மேம் லேட்டா சேத்தாலும் பரவால்ல அவனுக் அண்டஸ்டாண்டிங் க்ளியரா இருக்கணு புரியற தன்ம நல்லா வரணுங்க்றதுக்காஹ நா கொஞ்ச நாள் ட்ராக் பண்ணிட்டு பப்றமா போய் ஸ்கூல்ல போட்டுட்லான்ருக்கே வீட்லே அது க்கப்ற நா எழுதுற ப்ராக்டிஸ் எல்லா குடுப்பே எழுத வெப்பே கலரடிக்க வெப்பே
அவ்ங்க ப்ளே ஸ்கூல்ல கொஞ்சோ அந்த இது குடுப்பாங்க தான சிஸர்
ஆ ப்ளே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாஜு ஆ டெய்லியுமே ஆக் க்டிவிட்டிஸ் குடுப்பாங்க சிஸ்டர் கலரிங்கு அதுக்கப்றோ பேஸ்டிங்க பைண்டிங் தி பஜல்ஸு அப்படின்ற மாரி நெறையா ஆக்டிவிட்டிஸ் குடுப்பாங்க விளையாட வெப்பாங்க
ம்ம் சரிங்க சரிங்க சிஸ்ஸர் ஆ
கூல் மேம் கிட்யு டிப்ஸல்லா கேப்பே மேம் எப்டி அவன எங்கேஜ்டா வெச்சுக்கலா அவன் கிட்ட எப் ப்டி பேஸ்னா அவனுக்கு புரியுனா அவங்க எனக்கு கைட் பண்ணுவாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி நா பண்வே அதுக்கப்றோ அவன் கொஞ்ச வெளையாடிட்ருக்குற டைம்ம அவன் ஃப்ரீயாஸ் ஃபோன் பாக்றட் டைம் தா நா கால் பண்ணி பேசிட்ருப்பே
உன்கே கிட்ஸ் ச்சாமா அப்படி தானே பண்ணுணு பசங்கள வந்து கொஞ்சோ என்க்ரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்ணு இப்போ எங்க பாப்பாக் வந்து உம் இப்பதா அவ்ங்க கேஜி முடிச்சி ஃபஸ் ஸ்டாடட் பெய்ர்க்காங்கலான் அப்ப வந்து ஒர் கிலே எல்கேஜி யகேஜ்ஜுலந்து அவங்ளுக் வர்க் கடையாது ரொம்ப ரொம்ப ஹெவியா குடுக்க மாட் ட்டான்த கேஜில இப்ப வது கொஞ்சோ ஃபஸ்ட் ஸ்டாண்டட் போன பெறன்தவோ டூ வீக்ஸ் அவளுக்கு ஒர்க் கொஞ்ச ஹெவியா இருக்கு அவ ரொம்ப சஃபர் ஆகுறா அதாவரிட் ட்டன் வர்க்கே நெறையா இருக்க போய் ரொம்ப சஃபர் ஆகுறா நா சொல்வே இத எழுதி முடி இத எழுதி முடி மம்மி உனக்கு ஸ்டார் பன்வே யார் வேகமா எழுதுரா பாப்போமா நீயா இல்ல ஃபஸ்ட் நானா அப்டின் பாத் என் கூட என்ன பண்ணுவா போட்டி போட்டு நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவன் போட்டு போட்டு வேகமா எழுதி காட்டிருன்
அந்த ஸ்பிரிட் இருக்கணு சிஸ்டர் கொழந்தைங்க கிட்ட அப்பதா உங்கள்க் அந்த ஸ்ட எஜிகேஷனுடையின் போட்டன்ஸு நம்ம வந்து படிக்கணு நம்ம பின்தங்கி இருக்கக்க கூடாதுன்ற அந்த ரியலைஸ் டேஷன் இருக்கணு அது வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அதுக்காஹதா அந்தஸ் தாரு பேட்ச்சு இந்தஃப் ரேங்க்கு அதுக்கெல்லாமே ப்ரைஸ் எல்லா குடுக்குறது
ம் ஆனா இல்ல சிஸ்டர் ஸ்கூல்ல பாப்பாக் க்கு ஸ்கூல்ல பாப்பாக்கு என்ன பண்ணாங்க அப்பின்னாம் எ பசங்கது ங்கனு நீங்க எழுதுங்க அப்படி சொல்ட்டு ஸ்லோவா அந்த பீரியட்ஸ் குள்ள இப்போ ஒவ்வொர் சப்ஜெக்ட்டுக்கு தனி த்தினி மேம் வர்றாங்களா அவுங்களுக்கு அனால அதுவே கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு அவுங்ளுக்கு அந்த டைமிங் குள்ள ஒரு ஃபாட்டி மினிட்ஸ் ஃபுல்ல நீங்க இத எழுதி முடிங்க அப்டிங்குமோது அவளுக்கொத்து ரொம்ப சஃப்பரா இருது அதனால கை வலிக்குது இதாவுதுன் ஸ்லோவா எழுதுறா போல ஸ்கூல்ல
எனக்கு அந்த ப்ராஃப்ளம் இருந்துது சிஸ் ச சைல்டு ஹுட்ல என்னன்னா நானுமே ரொம்ப ஸ்லோவா எழுதுவே ஓகேங்ளா எனக்கு அந்த பிரச்சன எப்ப சரியாச்சுன் பாத்தீங்கனா டென்த்து முடுச்ச பெறகுதா சோ அதுனால நீங்க அவள அந்த ரைட்டிங்ல மட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்பறம் வேகம் மா எழுதணு அப்டின்றதுனால அவளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரஸ்ட் இல்லாம போயிடு க்ளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க்ஸ் முடி க்காம இருப்பா பிள்ளங்க யார்கிட்டயாவது வந்துட்டு அவுங்க பேரன்ட்ஸ் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க நோட்ஸ் வந்துட்டு போட்டோ எடுத்து அனு ப்ப சொல்லுங்க நீங்க பாத்து அவளுக்கு கைட் பண்ணுங்க ஆனா எப்பவுமே அவளயே பண்ண வைங்க டெ டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஆர் கிட்ட ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் குடுங்க
ஆ ஹலோ அ சொல்லுங்க சிஸ்டர் நே கேக்குது அ கேக்கு ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது சிஸ்டர்
ப்ராக்டிஸ் குடுங்க அவகிட்ட வெகாபுலரி வேர்ட்ஸ் கூட பேசுற மாரி வீட் லயே அவுங்க கிட்ட பாக்ஸ் ஓப்பன் பண்ணு ஆ லஞ்ச் பேக் பேக் பண்ணிட்டியா இப்ப வாட்ரு இப்ப நீங்க லஞ்ச் பேக் பன்னீங்கன்னா வாட்டர் பாட்டில்ல அவுங்கள தண்ணிய ஊத்த சொல்லுங்க அவுங்கள வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப்பு லன்ச் டவல்ஸ்ஸு ஸ்பூன்ஸு அதல்லா எடுத்து வைக்க சொல்லுங்க டைம் டேபிள்க்கு ஏத்த மாரி அவுங்களயே புக்ஸ அடிக்கிட்டு அதுக்கப்பற டைம் டேபிள நீங்க பாத்து அதல்லா செக் பண்ணி அனுப்புங்க
அ சரி ஓகே சிஸ்டர் நீங்க சொன்ன மாரி கொஞ்ச ட்ரை பண்ணி பாக்குறே பாப்பாக்கு திட்டவு கொஞ்சோ அவளா கொஞ்சோனால பண்ணுவா நா வந்து
நீங்களுக்கு குடுக்குறீங்க சிஸ்டர்
அவ வந்து இந்த இப்ப அவளுக்கு ஏ பி சி மால்ட் தா இப்ப குடுக்குறே பாப்பாக்கு பால் பால்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சொ குடுப்பே அவளுக்கு
டேட்ஸ் மில்க் ஷேக் குடுங்க சிஸ்டர் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆச்சு டேட்ஸ் மில்க் ஷேக் குடுங்க அதுக்கப்பறோ வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு பாத்தீங்ளா அது குடுங்க ரெண்டு பாப்பாக்குமே குடுக் கலா நீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸூ அது இந்த யூடியூப்ல பாத் திங்கனா இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரொம்ப நல்லது சிஸ்டர் ஒடம்புக்கு மல்டி பர் பஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஓகே சிஸ் சிஸ்டர் இந்த ஒரு நிமிஷோ சிஸ்டர் கட் பண்ணிட்டு கொஞ்சோ ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கூப்டட்டுமா டைம் ஆய்டுச்சா நம க்கு
இல்லன் நெனைக்கிறே சிஸ்டர் நம இப்ப தா பேசவே ஆரம்பிச்சோ பாப்பா அழறான்னா ஓகே நீங்க போங்க பரவால்ல
இல்ல இல்ல சிஸ்டர் இந்த விளாற்றா அந்த டாக் வந்து நின்னுட்டு இருக்கு வானு கூப்ட்டா வர மாட்டி இந்த ஒரு நிமிஷோ சிஸ்டர்
பாத்தே சிஸ்டர் கொம் டாக்ஸ் கூட விளையாட விட்லா தப்பில்ல பட்
அவ வானு அவள கூப்ட்டா அவ என்னய கீ கீழ எறங்கி வாங்கன் என்னய கூப்ட்டுகிட்ருக்கா சிஸ்டர் டாக்க பாக்குறதுக்கு
சேரி சேரி பாத்து கீழ எறங்கி போங்க ஃபோன் பேசிட்டே அது தடுக்கிற போது
பேசிற்வனா நமக்கு ஒரு இன்னு டொண்ட்டி மினிட்ஸ் பேஸ்னா நம்மளுக் கம்ப்ளீட் ஆய்ருனு நெனைக்கிறே
டுவென்டி செக்கன்ட்ஸ் ஆமாமா சிஸ்டர் பாத்து படி எறங்கி போனு என்ன டாக் ஸ்ட்ரீட்டாகா இல்ல வீட்டிலயே நீங்க டாக் வள
ஸ்ட்ரீட் டாக்கு தா இப்ப நிக்கிது அவ போயிட்டு இருக்கா அததா
ம் பயத்துல போக மாட்டேனு சொல்றாளா இல்ல
இல்ல அவ போய் விளாட்றா அவ பயப்பட மாட்டா சிஸ்டர் போய் விளாட்றா
அய்யயோ அவுளுக்கு ஆசயா இருக்குபோல டாக்ஸ் கூட வெளயாடறதுக்கு
இந்த சிஸ்டர்க்கு டைம் ஆயிருச்சா அந்த ஒரு நிமிஷோ சிஸ்டர் காட்டு அம்மா நீங்க என்ன சேட்டா செஞ்சுயிருக்கீங்க இதோ வரேன் எடுத்துட்டு மாலே அம்மா நாய் நாய்
பாப்பாவ கூ